ஹலோ கேக்குதா
கேக்குது கேக்குது
ஆ
ம்
சொல்லுங்க என்ன பண்றீங்க
ஆ பேக்லல்லா எடுத்து வெச்சுட்டு ட்ரெஸ் எல்லா ஆயன் பண்ணிட்டு நீ சொன்ன காம்பினேஸன் எல்லாத்தலயு ட்ரெஸ்ல்லா அரேஞ்சு பண்ணி வச்சிட்டு ஒரிஜினல் பரூஃப் எல்லாத்தையு எடுத் வச்சுட்டு பசங்கிட்ட என்னென்ன எடுக்கணும்ட்டு அவங்கள்ட எல்லா தியு ரெடியா எடுத்து வக்க சொல்லிட்டு எனக்கு லேபர் அலக்கேஷன் எங்க போட்ருக்காங்கன்ட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்பறோ
அதுக்கப்பறம்
அதுக்கப்பற வந்து விட்டேன்
ஓகே
என்னிலா போட்ட மெசேஜ்ஜ பாத்தா எனக்கு இன்னுமே சிரிப்ப வருது ம் இல்ல இல்ல லாஸ்ட்டா ஒரு மெசேஜ் போட்டல அத பாத்தோனே எனக்கு சிரிப்பா இருக்குங்க
ஓ
ம்
சாப்ட்டீங்களா
என்ன இப்டி சா சாப்பிடலையா
ஏ
இன்னைக்கு ஹாஸ்டல்ல வந்து நல்ல ஃபுட் இல்ல கொஞ்ஜோ
ஹாஸ்டல்ல வந்து எப்பவுமே நல்ல ஃபுட் இருக்காதே நீங்க அத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது
ஆமா இப்போ ப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல இதுந்து நா பீஸ் கட்டுவே அதனால நா வீட்ல போய் சண்ட போட்டு எல்லாத்தையு கேப்பேன்ருக்காங்க அது என்ன கதைன்னு தெரில நா சொல்லி புரிய வச்சுட்டே அதெல்லா நடக்காத காரிய நிண்ட ஆனா நா காசு குடுக்க நா கெட்டுவே அப்டின்ட்டு ஒத்த கால்ல நிக்கிறங்க நா எவ்ள சொல்லுங்க ஏப்ரெண்டுக்கு புரியக்கலான்னு பாக்கே ஆனா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டெலிசீயஸ் ஃபுட்டு டெலிசியஸ் ஃபுட் அவங்க அப்படிதா எதிர்பாக்காங்க
ஆமா இல்லன்னா சாப்பட மாட்டாங்களா போராட்டம் பண்ணுவாங்களா இல்ல கால் மாறி
வேற கம்பெனி பக்கத்திலயே இருக்கா பெங்களூர்ல அந்த கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணலான்ட்டு எதிர்பாக்கறாங்களா
ஓகே ஓகே புரியுது
ஆ ஆ அந்த கம்பெனி விட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு மனசே கேக்கலயா
ஆஹா அப்பறோ
ஆமா இல்ல இப்பதா தெரிஞ்சுது எனக்கு இப்பதா தெரியுது அவங்களுக்கு வந்து ஏ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு ப்ரொபஷனலா உள்ள போகணுன்ட்டு ஏ சொன்னங்கன்னு எனக்கு இப்போ தா தெரிஞ்சுச்சு இவ்ள நேர தெரல
சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுந்தா பட்டு அசச்சர் ல இல்ல ஜோஹோ
யா அதான் என்னா பட் இப்ப நீங்க டைரக்டா நீங்க சோகோக்கு போனாலும் ஆ நீங்க சொன்ன மொத ப்ரிஃபர் பண்ண கம்பெனியில உள்ளவங்க கொஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் ஆனால் தா அவுங்களு சோகோக்கு வந்துட்லா அதுக்கப்றோ நம்போ
ஆ அப்பில்லா அந்த மாரி கனவுல்லா இல்லைங்க அந்த மாரி கனவுல்லா இல்ல அவ்ளோல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது அதுவு ஒரு டார்ச்சல் தா கூடு பக்கத்துலல்லா இருக்க கூடா தூரத்துலேயே தா இருக்
ஆமா அதுவு யாரு இருந்தாங்கன்னா பொசசிவ் ஆயிறுவாங்க நம்ம அதெல்லா வேற மெயின்டென் பண்ணு ஆமா ரொம்ப சண்ட வருமே
எப்டி அதெல்லா நம் கொண்டு போ போறோம்
சேரி கா இன்டைரக்ட்டா பேசுறீங்க
இப்பதா புரியுது ஏன் இவ்ளோ நாள் கேப் குடுத்து இப்போ எப்புடி ஒரு பெங்களூர் எல்லார் பத்தியு இப்பதா எனக்கு தெரிய வந்திருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இது எயா ஃப்ரெண்டு கிட்ட வெச்சினுருந்தே ஆ இப்ப கேக்குதா ஆ இவ்ளோ நாளு பேசம்போது எயா ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கொஸ்டின் மார்க் வெச்சிட்டிருந்தே என் மனசுக்குள்ள இருந்துச்சி நா அது கேக்கல செரி கேக் த நம்மள தப்பா எடுத்திடக் கூடாது நம்மோ ஒரு நல்ல ஒரு நேம் அவர்கிட்ட இருக்குன்ட்டு ஆனா இப்போ தெரிஞ்சிகிட்டேன் இப்போ ஓகே இதுனாலதா
பட் நீங்க பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லையே அதுனால உங்களுக்கு என்ன பேட் நேமா வரப்போது
ம் இல்ல திடீர்ன்ட்டு ஒரு அன்பு ஒரு நல்ல இது அவனுங்களுக்கு கோவோ போட்டு நம்மள எதும் பண்டாங்கன்னா பாக்கணும்ல எல்லாத்தியு எல்லா பக்கமு யோசிக்கணும்ல
ஓகே ஓகே ஓகேங்க நீங்க ரொம்போ நல்ல பையன் தெரியுது
ஆ ரொம்ப ரொம்ப பேசிக்கலி ஐ அம் எ குட் பாய்
ஓ
ரோம்ப ஆமா ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டே ரொம்ப ரொம்ப நல்ல பையனா இருப்பே
அ ஹா
ஆமா நறைய ஃபுட்டு சாப்புடுவே என்னதா ஃபுட்டு சாப்பிடாலு ஒடம்பு வந்து எயா ஃப்ரெண்டு சொன்னாங்க நீங்க வந்து ஜிம்முக்கு போனாலு நல்லா மாடு மாரி இருப்பீங்க அப்டின்னாங்கன்னா அது லா இல்ல
ஒகே
ஆமா
எயா அண்ணேல்லா மாடு மாரி இருப்பா அவே என்ன சொல்றது பாக் பாக்க மாடு மாரி இருக்க மாட்டா ஒல்லியாதா இருப்பா
ம்
ஒல்லியாதா இருப்பா பட் அவே பாடி மட்டு அப்டியே ஆ இன்னு இருக்கு அது எப்டி சொல்ல தெரில
அதா அதா மாடு மாரி பாடி மட்டு கொழுக்கு கொழுக்குன்னு இல்லாம இந்த குண்டு
ஆ ஆ அந்த மாரி இருக்கு நல்லா ஆமா அவே நடக் நடக்குறதே டிஃப்ரெண்ட்டா இருக்கு
ம் பாத்தாலே ஹீ இஸ் எ ஜிம் பாடி
ஆ லைக் ஆமா அப்டிதா இருப்பா
அப்டின்டு
ஆம்மாம்மா
ஆம்மாம்மா நிச்சய வந்து நா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்துதா போகல இப்பதா வந்து சரி ஜிம்முக்கு போலான்னு பாத்தது நல்லா இருக்கு போயிகிட்டு இருக்கே இப்போ
அ ஓகே ஓகே
எனக்கு அப்பா கூட வேல பார்த்து அப்பா கூட வேல பார்த்தும்ல கொத்தனார் வேல அந்த ச் எங்க அப்பா பாப்பாங்க
ம் அதா
ஏ இதுவரைக்கு எங்க அப்பா பத்தி ஒன்ட சொல்லலல்ல
இல்ல இல்ல
ஒ அவுங்க வந்து ஆ லேபர் ஒர்க்குதா பாக்குறாங்க
ஓகே ஓகே
ஆமா அதனால அவுங்க என்ன கூப்டப்ப ஆ அதனால லீவ்ல இருந்தா ஏன்டா வா அப்டீனுட்டு வா என்ன
ம் சேரி சேரி
கூட்டுபோய்ட்டு என்னயோ
விட்டு விட்டு கேக்குது
ஆ இப்ப ஃபோனு ப்ளூடூத்து போட்டுட்டு நம்மோ தள்ளி வெச்சோம்னா கேட்க மாட்டேங்னு நெனைக்கே இப்பதா கேக்கு
ஆமா தெரியுதல அப்புறோ ஏ பண்றீங்க
சாரி மேடம் பாக்கல
செரிங்க
ம் அதுக்கப்புறோ தா கொஞ்சோ கிட்ட என்னது எதோ சொல்லி இப்ப சொன்ன ஆ இப்பதிக்கு நா ஐ டி ப்ரொபஷனல் இல்லாட்டாலு நா ஒரு கன்ஸக்ஷன் வெச்சு நடத்தனும்னா எனக்கு பண்ண தெரியு ஒரு ஹவுஸ் வந்து
லண்டன்
மல்டி டேலன்டட் பேசன அதனால ஃபுல்லா ஆர்கிடெக்ட் ஆயிருக்கலா ஆனா அது அஞ்சு வர்ஷோ படிப்புல அது கஷ்டோ நம்முளுக் வேண்டா அவ்ளோ தூரோ நம்ம படிக்க வேண்
இன்ஜினியரிங்கா
ஆ இன்ஜி னேரிங்க்கா எ ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டாங் க நா வந்து இப்போ ரெண்டு பக்கத்துல நா வந்து அட்மிஷன் போட்டே ஆனா நாப் போறது தள்ளி போகணோ அப் அப்டீன்ட்டு போனாங்க அவுங்குளுக்கு அது இன்ஜினியரிங்கா ஆட் சயின்ஸானு தெர்லையே அவுங்க அப்போ எப்டி அட்மிஷன் போட்டாங்கனு தெர்ல அவுங்கள்ட்ட கேக்கணோ ஃபர்ஸ்ட்டு
ஏ நான் நா வந்து இன்ஜினேரிங் தாப்பா போட்ருக்கே நீங்க என்ன போட்ருக்கீங்க
நானு இன்ஜினேரிங் தா போட்ருக்கே நீங்க அட்மிஷன் என்ன போட்டீங்க
ஆ சி எஸ் இ வித் ஏ ஐ எம் எல் பி டெக் கிளாஸ்
சி எஸ் இ வித் ஏ எ எம் எல் நானோ அதேதா சி எஸ் சி வித் சி ஏ எம் எல் பி டெக் அப்போ அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா எனக்கு தெர்ல
இல்ல இல்ல ஏ இல்ல அப் என்ன சொல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அந்த பி எஸ் சி இல்ல பி எஸ் சி கூட பி சி ஏ கூடயு ஈ ஐ எம் எல் இருக்கு
எனக்கு இப்போ இதுல ஒரு பெரிய டவுட்டு ஒன்னு
ஆ என்ன டவுட்டு
நீங்க நீங்க அட்மிஷன் போட்டது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயு அவுங்க வச் சிருக்காங்களா காலேஜு
ஏ நா போட்ருக்க காலேஜு இன்ஜினியரிங் காலேஜ் அங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லா இல்ல
அங்கதா நு படிக்க
ஏ இல்ல நா எம்ஜிஆரு அப்றோஸ் சில காலேஜ்லா விசாரிச்சே
ம்
அப்பதா தெரிஞ்சது பிஎஸ்சி பிசிஎலயும் ஏஐ லா இருக்கு அப்படின்னு
ஆ அதெல்லா இருக்கு அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எல்லா காலேஜ்லயுமே இப்பொய் சிஎசில பிஎஸ்சில ஏ உம்மல் எடியஸ் எல்லாமே வந்துட்டு இது அந்த கொஸ்டின் இல்ல இது நா உங்களுக்கு நா எங்கப்ப எந்தக் காலேஜ்ல படிக்கிறே எல்லாமே உங்களுக் க்கு தெரியு நீங்க அட்மிஷன் போட்ருக்கீங்கன்னு தெரியு அங்க அந்த காலேஜ்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக் கானு உங்கிட்டதா நா கேட்டு தெரிஞ்சுக்கிடனுமா இருக்குல்ல
டாமறந்துட்டே ஓகே
அப்போ நீங்க பே இல்ல இல்ல வரே அப்பு நீங்க நா பேசுறது இது வரைக்கு பேசுனதேவ் திவ்மே ஞவுங்குல்ல டைம் பாஸ்
டைம் பாஸா டைம் பாஸ்னா நா இவ்ள் நர் த்துக்கு உங்களுக்கு ரிப்ளேயே பண்ணிருக்க மாட்டேங்க
அ அப்போ நா இது வரைக்கு நீ பேஸ்ன எல்லாத்தையுமே நா நேம் வச்சிருக்கே ஆனா நேத்து அவ்ளோ ஆளாக்
இங்க பாருங்க நா வந்து அவ்ளோ யோசிக் க்கிலை உங்கள மாரி டீப்பாலா யோசிக்கல ஓ இன்ஜினியரிங் தா இருக்கு அந்த் த நேம் காலேஜ் நேம்மா யோசிக்ற அந்த க்ரூப்ப மட் ட்டு யோசிச்ச நீங்க என்னேத் என்ன சொன்னீங்க வெறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாம ஏஐ எம்
ஆலா அம்மா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாம ஏவைவே திசி என்ன ஏ என்னையே கொழப்பத எ ஏ முனாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மென்ட் தான ம்ம்
இல்ல வித் கம்ப்யூட்டர் சயின்ஸு இருக்கு வித்தவுட் கம்ப்யூட்டர் சயின்ஸு இருக்கு இருக்கு இப்ப நா போட்ருக்கெல்லாங் உ இருக்கு ஆட்ஸ் அண் சயின் சில்ல நார்மல் காலேஜ்லியே இருக்கு பிடெக்ல கம்யூட்டர் சயின்ஸ் இல்லாம வெறு அம் கேக்குதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாம வெறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு
ஓ செர் செர் செரி
உம்
ஆமா ஆமா ஆமா அது திருநெல்வேலியிலு நானு பாத்த எனான்
திருநெல்வேலி இல்ல நீங்க சென்னைய்ல பாத்தாலே இருக்கு
ஏ யொப்பு இப்ப என்னையந்து கேவலப்படுத்துறீங்க
ம்
அப்பல்லாம் இல்ல எல்லா பக்கமு இருக்குன் நானும் பாத்தே எனக்கு என் கண்ணால தெரிஞ்சது என் காலேஜ்லயு இருக்கு அது போக ஆ எப்புடி ஆ எ ஊர்லயு நானு பாத்தே ந எ ஊர்ல ஒரு காலேஜ்ல வந்து எப்டின்னா ஏடி எஸ் ஏ எம் எல் தனியாவு இருக்கு சி எஸ் சி லயும் ஏ எம் எல்ன் தனியா இருக்கு ஆனா எப்டி பாத்தாலுமே ஒரு கம்பெனி நம்ம போறோம்னா சி எஸ் டி பார்ட்மெண்ட் பாக்கரப்ப ஏ எம்ளு வருவாங்க கே ஜீ எம்மலு அப்
அதா அவங்க எல்லாரையு ஒரே மய்தா ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாரு ஒரேதா படிப்பாங்க சும்மா இவனுங்கு டிபார்ட்மெண்ட் பிரி கினுன்னு பிரிக்கிறாய்ங்க அவ்ளதா
இவனுங்கள வச்சு என்ன பண்ண
அவுங்கள வச்சு உங்களால எதுவு பண்ண முடியாது
பண்ண முடியாது நம்மள காசு வாங்கிட்டு நம்மள சாப்பட விடாம நம்மள அதிகாரம் பண்ண விடாம என் ஃப்ரெண்டு இப்ப என்ன ப பங்கபாடு பட போறான் தெர்ல பேங்களூர்ல போயிட்டு நா எப்புடி இது சொல்ல போற ஆறுதல் சொல்ல போறனு எனக்கே தெர்ல அவுங்க சொல்றாங்க சண்ட போட்டுருவ நாலா அப்டி இப்டிங்காங்க எப்டி இல்லனா பிளாக் மெயில் பண்ணிற அப்டிங்காங்க என்ன
அப்படிலா இல்ல அ அப்டில்லா இல்ல அப்டில்லாம் பண்ற ஆள் இல்ல என்ன பண்ணுவனா ஸ்கிப் பண்ணிருவ இல்ல இல்ல அந்த அந்த அளவுக்கு தைரியோல்லா இல்ல எங்களுக்கு ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிருவ
அந்த அளவுக்கு தைரியோ இல்லனு நா இன்னிக்குதா இத நா தெரிஞ்சுகிட்ட உங்களுக்கு
அஹோ
ரியம் இல்லாமதா பத்து வருஷோ கிட்ட வந்துட்டா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போற வரைக்கு தைரியோ இருக்கா
ஆ அதெல்லா இருக்குங்க அது வந்து வேற டிபாட்மெண்ட் இது வேற டிபாட்மெண்ட்
எந்த டிபாட்மெண்ட்னாலு ஒரு தைரியம் அந்த தைரியோ இருக்க போய் தான
ஆ இல்ல இல்ல அந்த டிபாட்மெண்ட்ல கூட எனக்கு அந்த டிபா டிபாட்மெண்ட்ல கூட எனக்கு தைரியோ இல்ல